ஹலோ சிஸ்டர் ஆ சிஸ்டர் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கோம் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கோம் வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா
எல்லாரும் நல்லாருக்காங்கங்க சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு
என்ன சாப்ட்டீங்க
இன்னக்கி வந்து வீட்லயே பொங்கல் சாம்பார்
ஓ மதியானத்துக்குமா
மதியானத்துக்கு அர்ஜென்டா ஊர்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன்
சேர் சேரி சேரி
புள்ளைங்களுக்கு அதான் புடிங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு அம்மா புள்ளைங்களுக்காண்டி போட்டாங்க அதையே நானும் சாப்பிட்டுக்கிட்டேன்
ஓகே ஓகே
சேரி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க
ஆ புள்ளைங்களுக்கு புள்ளைங்களுக்கு இன்னக்கி ஆஃப் டே
ஓ அப்டிங்களா என்ன திடீர்னு ஆஃப்டே இன்னைக்கென்ன
இன்னக்கி வந்து ஸ்கூல் வந்து ஏதோ ஃபாரினர்ஸ் வந்துருக்காங்களம் அவுங்களுக்கு வந்து இன்னக்கி ப்ரோக்ராம் மாதிரி வச்சு நடத்துறாங்க
உங்களுக்கு பின்னாடி டிவி சத்தம் கேக்குதா நாய்ஸ் வருது
ஓ ஆமா பாப்பா பாத்துட்டுருக்காங்க இது அமைதியா பேசணுமோ இந்த ட ப்ராஜெட்டு வாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா எனக்கு தெரியாது ஆஹ் சேரி
சூப்பர்
உம் சேரி நீங்க ச நீங்க எதுவும் வேற எதுவும் உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க எதுவும் ஒர்க் பண்ணறீங்களா
நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க இப்ப பண்ணலைங்க நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்பறம் விட்டாச்சு வேலைய ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்
அப்டியா பிரைவேட் ஸ்கூல்லய அது
ஆமா பிரைவேட் ஸ்கூல் ஏபி ஸ்கூல்ல வேலை பாத்தேன்
ஆஹ்
அப்பறம் அது கொரோனக்கு அப்பறம் அப்பறம் போகவே இல்ல
போகலையோ
ஆமா பாப்பா கொஞ்சம் பெருசாகிட்டானு பப்ளிக்கு எக்ஸாமு அதுக்கப்பறம் போகவும் முடியல ஆமாங்க அது நம்ம இங்க அம்மா கிட்ட வேலைக்கு போயி விட்டோனா அத பாக்க முடியாது இல்லங்க அத சுத் சுத்தமா கவனிக்கவே முடியாது ஆமா
சுத்தமா நம்ம கூடவே இருக்க வேண்டியது
கூடயே இருக்கணு பிளஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நம்ம கவனிக்கணு
கவனிக்கணு அது
நம்ம வேலைக்கு போய் டோனா ரொம்ப டயர்ட் ஆயிரு பாத்துக்கங்க வந்து ஒரு வேலையு செய்ய முடியாது நம்மளால
ஆமா நானுமே டிப்ளமோ டிச்சர் டிரைவிங் முடிச்சிருக்கே ஸ்கூல்லுக்கு ஒரு டூ மந்த் பஸ் பிபி பொறந்த புதுசுல போனே அதுக்கப்பறோ அவங்க விடல இரண்டாவது பேபி பெறந்து அதுவு ரெண்டாவது பொண்ணுனால வீட்டு விட்டு வெளிய போல பிள்ளைங்கள நீ பாத்தா போதும்ட்டாங்க
நீ அப்பறம் என்னங்க பண்ண முடியு இந்த காலங்கள்ல முன்னாடி எல்லா நம்ம இருந்த காலங்கள் வேற
ஆமா யாருனாலு நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பி கூட முன்னாடி விட்டுட்டு போயிருவோ இப்பா இப்போ சொந்த ரிலேட்டிவ்ஸ் லே விட்டுட்டு போக பயமா இருக்கு நம்ளுக்கு காலோ ரொம்ப மோசமா இருக்கு பாத்தீங்களா ஆ பொம்ப்ள பிள்ளைங்கள நம்ம சேப்டியாவு வளக்கணு அவங்களுக்கு தயிரி
எல்லா பிள்ளைங்களு அப்டிதங்க பொம்பளப் இப்பலன்னஆம்பள பைவ இப்போ ரெண்டு பேத்தையுமே நம்ம ஒரு மாறி எல்லாமே சொல்லி தா வளக்க முடியா இருக்குபத்துக்க
ஆமா கூட இருந்து பா கண்காணிக்கலைனா பிள்ளைங்கள ரொம்ப இவங்களுக்கு அடிங்க எங்க மாமியாருமே சொல்ட்டாங்க நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போறது இரண்டாவது விஷயோ பிள்ளைங்கள பாதுகாத்து வளக்குறது அதா முக்கியோ பாத்துக்கள்ளாமல் வேல பாக்காமலே போதுன்ட்டாங்க
பாத்துக்கிறல்லா ஆளு இல்லல்ல
அப்டிங்களா தனியா பாக்கீங்களோ
ஆமா நாங்க தனியா தா இருக்கோ மாமியார் மாமியார்ல்லா வேற ஊர்ல இருக்காங்க ஆனா அம்மா இருக்காங்க பக்கத்துலயே அம்மாவே இருக்காங்க மாடியிலு நாங்க அம்மாவு நாங்களு இருக்கோ அது கொஞ்சோ கொஞ்சோ சேஃப் ட்டியாதா ஃபீல் பண்றே
ப் கொஞ்சம்ல்ல அம்மா இருக்குது பெரிய தூண் மார்லாங்க என்ன ஈசினு சொல்லிட்டீங்க
அவங்க அண்ண பசங்களையு பாக்குனும்லங்க எங்க அண்ணனுக்குமே வெறு பொம்பள பிள்ளைங்க தா மூணுமே பொம்பள பிள்ளைங்கள அண்ணனுக்கு அப்போ ஆமா ஆமா அப்போ வந்து அம்மாவு வயசானவங்கள் ங்க அவுங்க வந்து நம்ம மாறி பிள்ளைங்களுக்கு தல சீவுறது கிளப்புறது அந்த மாதிரிலா பண்ண முடியாதுல்லைங்க அவங்க அவங்க வேலைய பாத்துப்பாங்க ஆமா அதனால அதுவு நம்ம புள்ள வந்து ரொம்ப ரொம்ப செல்ல பண்ணுவா எங்க அம்மா கிட்டனா
உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா அப்டிங்கு போது செல்லோ இருக்கதா செய்யு நது
பயங்கரோ பயங்கரோ ஆமா அது கொஞ்சம் பயந்தா எனக்கு மட்டும்தா கொஞ்சோ பயப்படு அ மத்தபடி அவுங்க அப்பாவுக்கு பயப்படாது எங்க அம்மாக்கு பயப்படாது அவுங்கல்லா ரொம்ப பெட்டு அவுங்கல்லா அதனால அதுவே எங்க அம்மாவ ரொம்ப பாடுபடுத்திருவா
சேரி சேரி சேரி
அச்சிக்கிருவாங்க ரெண்டு பேர் சண்டப்போட்டுப்பாங்க அதனால ஆமா அதனால தா நம்ம என்னோட கைக்குள்ளயே தாங்க வச்சிருப்பே நானு
ம் பிள்ளைங்க நம்மக்குள்ள இருக்கது நல்லது தா வெளிய போனாலு பாதுகாப்பா இருக் அம்மா கூட இருந்தா நல்லா தா பிள்ளைங்க வளரோ
ஆமா அதுனால அவரு பாக்க முடியாதுங்க அவரு வெள்ளனாவே போயிருவாரு காலைல ஆறைக்குல்லா கெளம்பிருவாரு அவரு ஆமா கால்ல ஆறைக்கு போனா சாயந்ரோ ஆற ஏழு மணி ஆயிரு வீட்டுக்கு வரத்துக்கு அவரு
ஆமா இருக்க டூட்டி இருக்கம்
ஆமா அதனால அவரோ இது பண்ண படாது எல்லா எல்லா பொறுப்பு எங்க மேலதா அதனால அவரு என்ன பண்ணுவாரு ஏதாவது சொல்லுச்சு அப்டின்னா நீ என்ன பண்ற நீ என்ன பாக்குற அந்த பிள்ளைய அப்டின்றுவாரு டக்குன்னு எ மேல போட்ரு உட்ருவாரு பாத்துக்கங்க
அது எப்போமே ஜென்ஸ பொறுத் தர் அப்டித்தா நா அவங்களால முடியாதனால அந்த திணிப்ப நம்ம மேல திணிச்சு து இப்டி சொல்லிருவாங்க ம்
த அவளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதி பேசுறீங்க அப்டின் சத்தம் போட்டு உட்ருவே நானு இன்னொன்னு என்னன்னா அவ தப்பே பண்ணாலு அவள கண்டிக்க மாட்டாரு ஒரு வா ஒரு வார்த்த கூட பேச மாட்டாருங்க அந்த பிள்ளைய ஒரு வார்த்த படின் கூட சொல்ல மாட் டாரு அந்த பிள்ளைய அது ஏ செஞ்சு இ நீ ஏ இப்டி பண்ண நீ பண்ணனால தான அந்த பிள்ள அப்டி ஆச்சு அப்டின்னுவாரு பாத்துக்கங்க டக்குனு
அப்ப அந்த பிள்ளைங்க முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப இதாருக்கும்
அத தா நா சொல்லுவே திட்ரதா இருந்தா என்னப் பிரச்ச யார் தப்பு பண்ணாங்ளோ அவுங்ள திட்டுங்க அத உட்டுட்டு நீ இப்டி பண்ணனால தா அந்த புள்ள இப்டி பண்ணுச்சுன் என்னையே ப்ளேம் பண்ணக்கூடாது அப்டின்ன அப்ப அவளுக்கு என்ன ஒரு எல ஒரு மாதி ஆயிரோ இல்லங்க நம்ம என்ன பண்ணாலோ அப்பா நம்ம ஒன்னு சொல்ல மாட்டாரு அம்மாவ தான சொல்லுவாரு நெனப்பு வந்துரு இல்லையா அ மெச்சூரிட்டியானவங்கதே இருந்தாலு அ அதா ரொம்ப செல்லந்தானே இன்னு ஒரு அது உண்ம தாங்க ஒரு வார்த்த கூட பேச மாட்டாருங்க ஒரு அதட்டி பேச மாட்டாரு அதே மாதி அவரு ருக்கும் போது நா அந்த பிள்ளைய அதட்டக்கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது
லைட்டா தலைல கொட்னா கூட இங்கல்லா சண்ட வந்து நாறிரு வீட்ல அ
செய்யக்கூடாது நா இல்லாதம் போது நீ என்ன வேணாலு செஞ்சுக்கோ நா வீட்ல இருக் கும் போது நீ ஏ அந்த பிள்ளைய பேசுற அப்டினுவாரு பாத்துக்கங்க
ம் அதுக்கு பைல்ச்சுக்ற முடியாது நம்மளால
ஆ அதத்தா சொல்லுவாரு நா இவ்ள நேரோ வீ
பிள்ளைங்க பண்ணம் போது நம்ம செல்லோ குடுத்து கண்டுகுடாம இருந்து கண்டிக்காம பொம்பள புள்ளைய வளக்க முடியுமா
அ அது வந்து தெரிய மாட்டதுல்ல அவுங்களுக்கு
தெரியாது ஜென்ட்ஸுக்கு புரியாது நம்மள தா ஏசுவாங்க அவுங்களுக்கு நம்ம ஏசுறத்துக்கு தா நம்ம வந்திருக்கோ
அ அதுதங்க அவுங்களுக்கு ஒரு ஒரு என்னவோ சொல்லுவாங்க பாருங்க அது எல்லாமே நம்மதே என்னனாலு அவுங்க வீட்ல பிரச்சனாலு நம்மதே நம்ம வீட்ல பிரச்சனாலு நம்மதே யார் வீட்ல பிரச்சனனாலு நம்ம
அங்க தா இருக்காளா இப்
ஆமாங்க ரொம்ப ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுருங்க நால் நாளா ரொம்ப கோல்டா இருக்கு மழ கொஞ்சோ இருந்துச்சு
ஹாஸ்பிட்ல்ல போய் காமிக்கலாம்லா நீங்க
கோல்டுக்லா எங்கங்க ஹாஸ்பிட்டல் எப்படி தா நீங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டாலு ஒரு பத்து நாளைக்கு அந்த வைரஸ் போகாம
ஓவது அப்போ நீங்க நல்ல வெண்ணில தேன் கலக்கி குடிங்க இந்த மிளகு
எல்லாமே போட்டுட் தாங்க இருக்கே காலைல அந்த இது பொடி குடிப்பேங்க இந்த என்னது அ ஆ சங்குப்பூ சொல்லுவாங்க பாருங்க காலைல அ காலைல சங்குப்பூ டீ போட்டு தேன் ஊத்தி குடிப்பே அது பாப்பாக்கு எல்லாருமே குடிப்போ அதுக்கப்பறோ அப்புறோ இந்த இது செம்பருத்தி பூ இருக்கு பாருங்க
தெம்புருத்தி பூ ஹாட்டுக்கு நல்லதுமாங்க ஆ
பூ அந்த டீ போட்டு குடிப்பே குடுப்பேங்க இன்னைக்கி முருங்கை சாப்பு முருங்கை சூப் போட்டு குடுத்தே
ஆ
அதெல்லா குடிச்சிட்டுதே இருக்கே இருந்தாலு அத ஒரு மாரி தலை வலிக்க கிளைமேட் டு ஒரு மாரி இருக்கு வெயில் பயங்கர வெயிலா இருந்ச்சு
வெயில் அதிகமா இருந்துச்சு இப்ப லைட்ட காத்தடிக்க நல்ல அஹ் அந்த உடனே கிளைமேட் சேஞ்சுனால இந்த மாரி வந்துரு ஒடம்புல
நீ மழையில கொஞ்ச லைட்டா தூரல் விழுகம் போதே நெனஞ்சிட்டு போயிட்டேங்க வெளியில போய் ட அன்னையில இருந்து கொஞ்சோ அது தண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் போறப்ப வர்றப்ப தண்ணி வேற இருந்துச்சுன்னா தண்ணில மிதிச்சது அந்த தூரல்ல நனைஞ்சது அதோட இது என்ன பண்ணிட்டா அந்த ரோஸ்பேரி வாட்ரு ஒன்னு வாங்கனோங்க அத வேற தலையில வேற அடிச்சு வுட்டா அதோட நா தலையை வேற சீவிட்டே பாத்துக்கங்க அத காய வ்க்காம
அது இது தேய்ச்சா நல்லா முடி நல்ல க்ரோத் இருக்குங்க நானு ரெண் டு மூணு பாட்டில் வாங்கிவச்ச ஒரு குரோத்தையுங் காணோ
அப்டிங்களா இன்னிக்கி எங்க பாப்பாக்கு நெறைய முடி இருக்குங்க நல்ல முடி அவளுக் நல்ல அடர்த்தியா நல்ல நீளமா இருக்கு
ஆ
அது கொஞ்ச இந்த அவதுக்கு ஓடம்பு சரியில்லாதப்ப கொஞ்ச டேப்லெட் சாப்டதுனால அந்த இது முடியெல்லா கொட்டி போச் சு ஒல்லி ஆயிருச்சு நீளமா இருக்கு ஆன ஒல்லி ஆயிருச்சு
அடர்த்தி கம்மியாயிட்டு
அடர்த்தி கம்மி ஆயிச்சு அதனால அது என்ன பண்ணுச்சு இந்த ரோஸ்பெரி போட் டம்னா கொஞ்சோ நல்லா இருக்கும்மா ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அப்டின்னுச்சி
ஆ அப்போ நீங்க என்ன செ ஆ பாத்துட்டு தா இருக்கே ரோஸ்மேரி வாட்டர் நீங்க வாங்குறது க்கு ரோஸ்மெரி அந்த லீவ்ஸே வாங்கி நம்மோ
லீப்பையு தாங்க வாங்கினே லீஃபையும் வாங் கி வாரோ வாரோ அதோட கொஞ்சோ வெந்தயம் போட்டு அது ஆ வெந்தயம் கருஞ் சீரகோ ரோ இந்த ஹை பிஸ்கஸ் எல்லாத்தையுமே போட்டு ட்ரை பண்ண சொல்லிருக்கே அதெல்லா இல்லையா அவ பிரெண்ட்ஸ் எல்லா அது யூஸ் பண்றாங்களா முடியெல்லா நல்லா வளருதா
அது வந்து நம்பிக்க மூட நம்பிக்கை மாரி புள்ளைங்களுக்குள்ள அப்டி உருவாகுதா என்னன்னு தெரிய மாட்டேக்கு நானே அப்டி நெனைச்சுதா அப்டி ஒருவேளை இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஹேர்ஸ் வளருதுன்னு காமிக்காங்கள அப்டின்னு நம்பிதா நானு ஒரு ரெண்டு பாட்டில் என்னோட துட்ட போட்டு வாங்குனே
ஆ
இப்ப நா வாங்கும்போ து கொஞ்ச ரேட் வேற அதிகமா இருந்துச்சு
ஆ ஆ
அ நம்மோ நம்ம இன்டேக்கா நல்லா கருவேப்பில சு சூஸு வீட்லயே பண்ணி அத சாப்பிட்டு கருவேப்பிலையை நம்மளே வீட்டிலேயே நல்ல தையலம் மாரி பண்ணி நம்மளே கொஞ்ச ரெடி பண்ணி தலையில தேய்ச்சி இ
நானு எண்ண வியாபாரம் வேற பண்றேங்க எண்ண பிசனஸ் வேற பண்ணிட்டு இருக்கேங்க ஆமா கோகனட் ஆயில் ஒரு இருவது இருவத்தி ஒரு ஹர்பல் ப்ராடக்ட் எல்லா ரெடி பண்ணி அ அப்டிா தாங்க நா சின்னதுல இருந்தே எனக்கு அப்டிதாங்க தேப்ப எல்லாருமே கேப்பாங்க அது இடுமுடியானு தா கேப்பாங்க பாப்பாவ பாத்தா
இப்ப அப்போ பாப்பா ஹீட்டுக்னால முடி கழையுதுன்னு நெனைக்கே இந்த இப்ப உள்ள ஹீட்டுக்கு எல்லா த்துமே முடி கொட்டுது
கொஞ்சோ ஒடம்பு சரில்லாம டேப்லெட் எடுத்துட்ட ஒரு நாலு மூணு ஆ ஆமா நாலு மா ச டேப்லெட் எடுத்துருச்சுங்க அது ஆ அவ சொன்னனா
மருந்து பூரா சேந்து சைடு எஃபெக்ட் ஆயி முடி தா ஃபஸ்ட்டு முடி மொகோ
அவங்க அப்பயே சொன்னாங்கங்க முடி கொட்டு மூஞ்சி எல்லா கொஞ்ச வீக் எடுக்கு ஆ ஒரு மாரி ராஷஷ் மாரில்லா வரு அப்டின்னு சொன்னாங்க ஆ ஆனா வந்து பாத்தீங் கன்னா இந்த முடியு மொக மட்டு இதாயிருச்சுங்க ரேஷஷ்லா வர்ல முடியு கொட்டி போ ச்சு இதாயிருச்சு அத முடி கொட்டம் போதெல்லா பாவோ ரொம்ப அழுதுட்டா ஆ இ்வ்ளோ அப்டி கொத் து கொத்தா வரும் பாத்துக்கங்க எனக்கே கஷ்டமா இருக்கு
அப்டிதா எனக்கும் போகுதுங்க இப்ப மண்டைல பாதி முடி இல்ல என்ன செய்யன் தெர்ல இன்று இது செய்யலாங்க நீங்க பாப் பாக்கு வேணுமா வெந் இந்த வெளக்கெண்ணெயு தேங்காண்ணெயு ரெண்டியு இப்போ வெளக் தேங்காண்ண ஒரு நூறு ம் எம் எல் எடுக்கோம்னா வெளக் கெண்ண ஒரு எழுவது எம் எல் எடுத்து ரெண்டியு மிக்ஸ் பண்ணி தெனமு
டைம் முடிய போதுங்க நா கூப்புடவா நீங்க கூப்புறீங்களா
ஆ அப்பற கூப்புடுவீங்களா ஆ வக் கிறேங்க ஆ அப்ற குடுங்க டென் மினிட்ஸ் பேசணும்லா
அதுதா கேக்குறே இப்ப நா கூப்புடவா ஒடனே கூப்புடவா உங்கள
ஆ செரி அடுத்த கால் கூப்புட்றே என்னங்க ஆ